ஆ எப்ப
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நலமாக இருக்கிறேன்
ஓகே
டிக்கலாம்
ம் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ நானு இப்பதா சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கி வந்ட்டு எங்க வீட்ல நான்வெஜ் சமைச்சாங்க சிக்கன் பிரியாணி
அடேங்கப்பா
ம் அங்க என்ன ஸ்பெஷலு
இங்க வெறு வெஜ் பி பிரியாணி
என்ன பிரியாணி
வெஜ் பிரியாணி வெஜிடபள் ரைஸ்
ஓகே ஓகே
எப்டி செய்வீங்க சிக்கன் பிரியாணி யார் செஞ்சாங்க
இங்கே வந்ட்டு எங்க அம்மாவு நானு சேந்து செஞ்சோ
ஓ அப்போ உங்களுக்கு செய்ய தெரியுமா
அ கண்டிப்பா அப்ப எங்க அம்மாவு நானு சேந்துதா செஞ்சோனா அப்ப எங்க ரெண்டு பேருக்கு செய்ய தெரியுந்தான அர்த்தோ
என்னங்க எல்லாமே செய்ய தெரியுமா அப்டினுதா கேட்டா என்னாவது பன்னீர் பட்டர்மசலா நீங்க செஞ்சறீங்க பிரியாணி செஞ்சன்றிங்க
ஆமாங்க பேசிக்காவே எனக்கு குக்கிங்னா ரொம்ப புடிக்கும் குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சோ அதிகோ
செரி செரி கேட்ரிங் படிச்சுருங்கீங்கள
கேட்ரிங்லா படிக்கல பட் குக்கிங்கில இன்ட்ரெஸ்ட் அதிகோன்னு வச்சுக்கோங்களே
செரி செரி சரி செரி சொல்லுங்க நீங்க எப்டி செஞ்சீங்கன்னு கேக்குறே
ம்
அது மாறி ட்ரை பண்ணி பாக்குறே ஏன்னா நா சிக்கன் பிரியாணி செஞ்சது இல்ல எனக்கு செய்ய தெரியாது கடையில்ல தா வாங்கி சாப்படறது சி க்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஏதோ கொஞ்ச அளவுக்கு தெரியு சிக்கன் பிரியாணி வந்து அது வந்து புடிச்சது அதனால யாராவது கொளறுபடி ஆக் கிட்டாங்கன்னா எனக்கு மனசு வுட்டு போயிடு
அப்டியா
ஆமாம்
உங்களுக்கு பரோட்டா தா புடிக்கும்ன்னு நெனைச்சிட்டு இருந்தே பட் சிக்கன் பிரியாணி புடிக்குன்னு எனக்கு இப்பதா தெரியு
இல்ல இல்ல பரோட்டா புடிக்கு பரோட்டாவோட சிக்கன் கொழம்பு சால்னா
ம்
பரோட்டா கொத்து பரோட்டால எல்லாமே புடிக்குங்க
சூப்பர் சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க
ம்
ஒரு சில கின்சு சொல்றே அப்டியே நோட் பண்ணி வச்சுக்கோ நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரப்ப நீங்க அந்த சி க்கன் பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி எப்டி இருக்குன்னு சொல்ல சொல்றே எங்க அம்மாவ
ஏ அடுத்த டைம் நீங்க சாப்ட வேண்டாமா
ஏங்க சரி ஓகே இன் சொல்றே அப்டியே நோட் பண்ணிக்கோங்க
ஆ சொல்லுங்க
சிக்கன் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட்டு ஜீரக சம்பா அரிசிய ஊர வச்சுக்கணும்
சீரக சம்பா அரிசி தா வேணுமா வெறு சாப்பாட்ல வெறு அரிசில ஊற வெக்கக்கூடாதா
எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசிகுட போட்டுகோங்கக
சேர் ஓகே
அரிசி நல்லா ஒரு மண் நேர ஒன்றர மண் நேர கிட்ட ஊற வைங்க அந்த ஊற வைக்கிற கேப்ல வன்ட்டு நீங்க வெங்காயத்த நல்லா மெலிசு மெலிசா கட் பண்ணிகோங்க தக்காளி ஒரு மூண்ல இருந்து நாலு தக் காளிகிட்டு நல்லா அறுத்துக்கோங்க
ஆ
சிக்கன வந்து நல்லா க்ளீன் பண்ணீ அது வன்ட்டு கொஞ்ச மஞ்சதூளு உப்பு அப்றோ
அத ரெண்டியு போட்டு நல்லா மேன்னேட் பண்ணி வைங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா போட்டு மேன்னேட் பண்ணி வைங்க அதுக்கப்றோம் அ ஒரு பக்கம்ப் அதெல்லா ஒரு பக்கோ எடுத்து வச்சிட்டு இன்னொரு பக்கோ பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுங்க அதாது இஞ்சி பூண்டு
உ
அப்றோ பட்ட லவங்கோ கிராம்பு சோம்பு இதெல்லா இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லா போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாரி அரச்சிக்கோங்க அதுக்கப்றோ அது கூடவே அந்த பேஸ்ட்டு கூடவே முந்திரி பருப்பு ஒரு அஞ்சி அப்றோ ஏலக்கா ஒரு மூணு போட்டு நல்லா கிரைன் பண்ணி எடுத்துக்கோங்க
ம்
பொதினா கொத்தமல்லி வன்ட்டு என்னா பண்றீங்கன்னா அமிக்கல்லு இருந்துச்சின்னா அம்மிக்கல்ல போட்டு ஓரளவுக்கு கொஞ்ச கொற கொறனு பச்ச பச்சயாவு பட் இருந்தாலு அ ஒரு கைல ஒட்ற அளவுக்கு அந்த கிரீன் அந்த பச்சக்கலர் இருக்குல்ல கையில ஒற்ற அளவுக்கு கொஞ்ச அரச்சி எடுத்துக்கோங்க அம்மி கல்ல வச்சி
செரி
இதெல்லா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுட்டு ஓரமா வச்சிக்கோங்க
ம்
குக்கர்ல பண்ணுவீங்ளா இல்ல குண்டான்ல பண்ணுவீங்களா
குண்டாந்தாங்க குக்கர்லா வராதுங்க
குண்டான்ல தா பண்ணுவீங்களா செரி ஓகே அப்ப குண்டா வச்சிட்டு அதுல வந்து ஒங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெ ஊத்திக்கோங்க
தேவையான அளவுனா நா ஒரு லிட்டர் கூட எண்ணெ தா ஊத்துவே அளவுதிட்டா
ரெண்ட் ரெண்டு கரண்டி எண்ணெ ஊத்துங்க
சரி
ரெண்டு கரண்டி எண்ணெ அதுக்கப்றோ பிரியாணி பை பிரியாணி ஸ்பைசஸ்ன்னு சொல்ட்டு கடையில ஒரு அஞ்சுருவா பாக்கெட் விப்பாங்கல்ல அது அப்டியே அதுல போட்ருங்க பேப்பர பிச்சி போட்ருங்க ஓகே
ஓகே அறிவாளி
அதுக்கப்றோ வன்ட்டு நீங்க கட் பண்ணி வெச்ச வெங்காய அத அது போடுங்க போட்டது நல்லா ரெட் அண்ட் ப்ரவுன் கலர்ல ஆகுற அளவுக்கு கொஞ்சோ நல்லா வதக்க விடுங்க
ஓகே
அது வதங்கினதுக்கப்புறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க
இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாவும் அரைக்கணும் அந்த பேஸ்ட்டோடயே அரைக்கணுமா
ஆமா
அதிகமா போட்டா நல்லா இருக்குமா
இல்ல அதுல நம்ம கொஞ்சமா தான போட்றோ இதுல இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல தனியா தான நம்ம கொஞ்சோ அதிகமா அரைக்கிரோ அதுல வந்து ஒரு நாலு வெள்ள பூண்டு ஒரு கட்ட விரல் கூட கம்மியான சைஸ் தான இ்ஞ்சி போட்றோ ப்ளேவர் கோஷ்ர தான போட்றோ அது போட்டாலு கொஞ்ச தெரிஞ்சுக்காது ஈக்குவலா தா போடுவோ
ஓகே
அது போட்டு நல்ல அ ஒரு இன்னு அதுக்கு வந்து ஒரு பச்ச வாசன போரளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோ தக்காளி எடுத்து போட்ருங்க
சரி
தக்காளி நல்லா தண்ணி தண்ணி விட்டதுக்கு அப்புறோநல்லா ஒரு நல்லா கொல கொலனு ஆனதுக்கு அப்றோ நீங்க கழுவி வச்சு அந்த கோழி எடுத்து குண்டான்ல போட்ருங்க ஓகே
ஓகே
அந்த கோழிலயே கொஞ்சோ தண்ணி இருக்கறனால நீங்க இப்ப அத குண்டான மூடி வச்சீங்கன்னா அந்த தண்ணியிலேயே ஓரளவுக்கு நல்லா வேகட்டு வெந்ததுக்கு அப்றோ நீங்க உங்க வீட்ல அரச்ச மொளகாத்தூளோ இல்ல கடையில வாங்கின மொளகாத்தூளோ ஒரு மூணு கரண்டி போட்டு பச்ச வாசன போற அளவுக்கு மூணு கரண்டி மொளகாத்தூள் ஒரு கை ஒரு கை நை ஒரு கை அது மூடி ஒரு கை மூடிய அளவுக்கு உப்பு எடுத்து அதுல போட்ருங்க போட்டு நல்லா பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க
உம்
மூடி வச்சதுக்கு அப்றோ ஒரு பதினஞ்சு நிமிஷோ கழிச்சு ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டு பாருங்க
சரி
கிண்டி விட்டதுக்கப்புறோ நீங்க அரச்சி வச்சிங்கல்ல பேஸ்ட்டு அத எடுத்து போடுங்க
சரி
போட்டதுக்கு அப்புறோ நீங்க அம்மிக்கல்ல இடிச்சு வச்சிருந்த அந்த புதினா கொத்தமல்லிய எடுத்து அதுல போட்ணு
சரி
போட்டதுக்கு அப்புறோ ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷோ வரைக்கு மறுபடி பிளேட் போட்டு முடி அது மேல உங்க வீட்ல தா வெயிட் கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேல வையுங்க ஓகேங்களா இந்த குட்டி குட்டி ஆட்டுக்கல்லா வச்சுருப்பீங்கள்ல
ஆமா
அத எடுத்து அந்த மூடி மேல வச்சீங்கன்னா ஓரளவுக்கு உள்ளேயே குளுங்கு இன்னூ நல்லா சாஃப்ட் ஆயிடு சிக்கன்லா
ஓகே ஓகே
அது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷ கிட்ட மூடியே இருக்கட்டு ஆனா என்ன பண் எல்லாமே லோ ஃபிலீம் லோ ஃப்லேம் ல வச்சு தா பண்ணனு
ஆ சரி
ம் அதுக்கப்புற ஒரு பதினஞ்சு நிமிஷ கழிச்சு ஓபன் பண்ணி பாத்ததுக்கு அப்புறோ அ எந்த அளவுக்கு எதுல வந்து அரிசி அளந்து போட்டீங்களோ அதுல ஒரு ஆ அ ஒரு டம்ளர் ஒரு ஆறு டம்ளர் அரிசி போட்றீங்கன்னா பன்னெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊத்திக்கணு அதுல ஊத்தி அது கொதிக்கிற வரைக்கு கொதிக்க கொதி வர வரைக்கு மறுபடியு பிளேட் போட்டு முடிவைங்க
ஓகே
கொதி வந்ததுக்கு அப்புற அரிசிய எடுத்து போடுங்க அண்டு அரிசி போட்டதுக்கு அப்புற உங்குளுக்கு உப்பு அண்டு கார மட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க உ ப்பு கார டேஸ்ட் பண்ணிக்ட்டு உப்பு கார பத்தலனா அப்டின்னா நீங்க கொஞ்சஎக்ஸ்ட்ரா போட்டு மறுபடியு ஆ மேலே பிளேட் போட்டு அந்த கல் எடுத்து மேல வெச்சிருங்க அப்பறோ ஒரு டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் கழிச்சு தொறந்து பாத்திங்கன்னா பிரியாணி ரெடியாயிருக்கு
அவளோ தானா
அவளோதாங்க ப்ராஸஸ்ஸு
சூப்பர் ஈஸியாதா இருக்கு ஆனா நா எப் புடி கேள்விப்பட்டேன்னா கேள்விப்பட்டது வந்து எப்டினா கேள்விப்பட்டதுனா சாப்டது
ம்
நா வந்து பாய் வீட்டு பிரியாணி வந்து சாப்ட்டுருக்கே ஆனா அவுங்க பேஸ்ட் போட்ட மாரிலா தெரில அவுங்க புதினா கொத்தமல்லி எல்லா அப்டியே போட்டுறாங்க நீங்க சொல்ற மாரி அம்மி கல்லுல வெச்சுலா அரைக்கல அப்டியே போட்டுறாங்க அப்றோ இஞ்சி பூண்டு மட்டு பேஸ்ட்டா போட்ருக்காங்க வெங்காயம் போட்ருந்தாங்க தக்காளி போட்ருந்தாங்க அந்த ஏலக்கா பட்டை லவங்கம் பிரிஞ்சு பூ அப்பறோ மராட்டி மொக்கு இதெல்லா அவுங்க வந்து அப்படியே போட்ருக்காங்க நீங்க சொன்னீங்கல்ல சோம்பு அதெல்லா போட்டு அரைக்கிணு அப்டி சொல்ட்டு
ஆமா
அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்டோட அது வந்து அவுங்க அரச் ச மாரி எனக்கு தெரில அவுங்க வந்து எல்லாமே அப்டியே பச்ச பச்சயா போட்டு செஞ்சுட்டுந்திருக்காங்க பாய் பிரியாணில
ஓ
அதுவு ஒரு மாரி டேஸ்ட்டா தா இருந்தது
சூப்பர் சூப்பருங்க மோஸ்ட்லி கடயில தா சாப்புடுவீங்க போல பிரியாணி வீட்ல சமைக்கவே மாட்டீங்ளா
பிரியாணி கொஞ்ச புடிச்சது அதுனால யாராவது கன்ராவியா செஞ்சுட்டா எனக்கு வந்து அப்புறோ அது ஒரு டைம் நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா மறு டைம் நா சாப்டவே மாட்ட
ம்
மறுபடியு அப்புடித்தானே இருக்குன் சொல்ட்டு அந்த கேஸ்க்கு போயிடுவே அதுனால எனக்கு அது புடிக்காது செஞ்சா தெரியலையே பிரியாணி சமைச்சதுல இந்த காய் சாப்பாடு செஞ்சிருக்கே நான்வெஜ்ல பிரியாணி இன்னு செஞ்சது இல்ல
சேரி சேரிங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க
ம் ட்ரை பண்ணி பாக்குறே
ஓகே
ம் மோஸ்ட்டா சிக்கன்லா எடுத்தேனா கிரேவி மட் டுதா பண்ணுவே சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டாவோட வெச்சி சாப்புட்றதுக்கு
ஓகே
சிக்கன் பிரியாணி இன்னு ட்ரை பண்ணதில்ல
ஓகே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க ஓகேங்ளா
ஆ கண்டிப்பா சொல்றேங்க
ஓகேங்க பாய்
ஆ ஓகே பாய்